ஹலோ ஹலோ ஆஹ் சீஸ் சார் கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு
கேக்குதுங்க சிஸ்டர் உங்களுக்
ஆஹ் நல்லா கிளியரா கேக்குதுங்க சிஸ்டர் நல்லாருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேங்க ஆஹ் இல்ல சிஸ்டர் கால்ல பிரேக்ஃபஸ்ட் சாப்ட்டோ லன்ச் வந்து அந்தந்த ரெண்டு மணி ஆகிடு
அப்டிங்களா இன்னக்கி என்ன லன்சு ப்பிரிப்பர் பண்ண போறீங்க சிஸ்டர்
நீங்க பண்ணிட்டே சிஸ்டர் எனக்கு எனக்கு கொழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் போறாங்க அ பையன் சிக்ஸ்து பாப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோ காலையிலயே அவங்கக்காக லன்ச்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டாச்சு அதுனால ஒரு இல்ல சிஸ்டர் காலையிலயே முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு சாம்பார் சாதம் அ சேப்ப கலங் ரைய்
ம் சேப்ப கிழங்குன்னா அது எப்டி இருக்கும் சிஸ்டர்
இது வந்துஅ ஒரு மாரி ப்ரௌவுனா இருக்கும் இது கிழங்கு வகைதான் கருண கிழங்கு கேள்ப்பட்டிருக்கீங்கள அது மாரிதான் இருக் வும் அது வந்து இது வந்து ஒரே சேப்பா ருக்கும் சின்னதா உருண்டையா இருக்கும் கருணக்கலங்கு வந்து பெருசாச் சின்னதா அந்த மாரி இருக்குல்ல இது வந்து ஒரே சேப்பா இருக்கும் கொஞ்சம் உருண்டையா கொஞ்சம் நீளம்மா அந்த மாரி ஆ இது வந்து நல்லா இருக் கோ அதாவது சிக்கன் அதாவது நான வெஜ்ஜல பண்ற சிக்கன் சிக்ஸ்டி பை மாரி இருக்கும் ஓரளவு புள்ளைங்களுக்கு ஆமா ம் அத சிக்ஸ்டிஃபை்ல போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு கொஞ்சம் அரிசிமாவு இதெல்லாம் போட்டு வருத்தோம்ன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ம் கல்யாண வீ்ட்ல எல்லாம் வச்சுருப் ப்பான்னுவிங்க
இ இந்த சைய்டு மோஸ்லி நான் அதை சாப்பு
சாப்பட்டது இல்லையா மதுரை சைடு வந்து நெறை வெயா வைப்பாங்க அது இல்லாத வீடோ இருக்காது வெஜ்ஜு சமையல்னாலே மதுர சைடல புல்லா சேப்பக்கிழங்கு சொய்ஒம்
அப்ப அந்த லைன் ஃபுல்லாவே அது பேமஸ்ன்றீங்க
ம்மா வும்மா நான் இங் ஹோம் டோன் மதுர நான மேரேஜ் பண்ணி வந்தது வேற ஊர் இங்கேயுமே வப்பா கல்யாண வீட்ல சில வீடுகல வைப்பாங்க
அப்டிங்களா சிஸ்டர் இப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டர் இப்ப அந்த கர் கர்ண கிழங்குகே பாத்தீங்க நமிச்சல் இருக்கும்னு சொல்லுவாங்
ஆஆம்மா ஆம்மா புதுக்கிழங்குன்னா கொஞ் கொஞ்ம் வந்து அரிப்பா இருக்கும் சொல்லுவாங்க
ஆனா இந்த சேப்ப கிழங்க எப்டி சிஸ்டர்
அது அந்த மாதிரி இருக்காது தோழி ஆனா என்னன்னா அது என்ன சொல்ற நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த தோல் வந்து ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது விலு விலுன்னு இருக்கும் அரிக்கல்லாம் செய்யாது ஆனா உம் இப்ப கருணைகிழங்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பழைய கிழங்கு ஆனாதான் அது வந்து அறிப்பு தன்ம இருக்கு காது நல்லா இருக் புதுக்கெழங்குன்னா அரிக்கும் பிளஸ் வந்து டேஸ்ட் ச்சல் அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப நாள் நல்ல சுருங்கி கிழங்கு ஒரு பத்து நாள் வாங்கி வை வச்சுட்டு யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கு இது அப்படி இல்ல நம்ம இன்ஸன்ட் வாங்ன உடனே சமையல் பண்ணிடலாம்
கருணக்கிழங்கல இப்படி ஒரு இது இருக்குங்களா அப்ப அப்ப வாயிட்டு வந்து ப்ரெஷ்ஷா சமைக்க கூடாது ஒரு ஒரு வாரம் கழிச் ஒரு வாரம் கழிச்சு தான் சமைக்கணும் ஹலோ ஹலோ சிஸ்டர்
நாங்களாம் வாங் யும் ஒரு வாரம் மேல வச்சிருவோம் தோழி ஒரு வாரம் கிட்ட வச்சுருவோம் அப்படியே அந்த பேஸ்கெட்ல ஓபன் பேஸ் போடுவச்சுங்க காத்தோட்டமா அது நல்லா கொஞ்சம் சுருங்கும் அந்த தோலே கொஞ்சம் சுருங்குனக்து அப்புறம் வச்சோம்னா அதுவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும்
அப்டிங்லா சிஸ்டர் நா லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுருங்கினுச்சு காஞ்சி போயிடுச்சு
இல்ல இல்ல அதுல மஸ் தீயல் பண் பண்ணுவாங்க நான் வந்து குழம்பு இப்ப மீன் குழம்பு ஸ்டைல்லே
அப்படிங்ளா மசியல் மசியல் எப்டி சிஸ்டர் பண்ணுவாங்க
அது என்னனா வந்து வேக வைப்பாங்க தோழி வேக வச்சு அதை ஃபுல்லா பெனஞ்சு வச்சுட்டு அதுல கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்க கொஞ்சோ கூட்டு மாதிரி பெரட்டி வைப்பாங்க உம் அது வந்து நான் அவ்வளவா வச்சது இல்ல ஹ எங்க அம்மா வீ்ட்ல வச்சு குடுத்துருக்காங்க நாளைக் துகல நான் எனக்கு அது பிடி வும் செய்யாது அது டேஸ்ட்டு கெழம்புதான் அதி தெரியு உடம்பு நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் பேஸ்லாம் இதே சமையல் வக வகைகள் பத்தி பேசு ஆஹ செரி ஓகே ஓகே செரி சொல்லுங்க கடைசி
நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால மோஸ்ட்லி ஃப்ரைடேனாலே வீட்டுல சாம்பார் தான் சிஸ்டர் சாம்பார் வச்சுட்டு உருல கெழங்கு பொரியலு செஞ்ருவோ சிஸ்டர் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தம்பி பாத்தீங்கன்னா சாப்ட்டு போயிட்டு இருக்கான் பாப்பா குட்டி பா இப்ப வந்து இப்பதான் பஸ் ஸன்டாட் எனக்கு ஆனா அவங்களுக்கும் காலே நானு லஞ்ச்சு டீ குடுத்து அனுப்பிட்டாங்க கையிலே டீ போன லஞ்ச் எல்லாமே முடிச்சு போ அனுப்பிவுட்டுருவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நா ஒர்க் போய்டு இருக்கேன் இன்னைக்கு ப்ஃரீ இன்னைக்கு லீவு அதுனால கொஞ்ச வீட்டு வீட்ல இருந்த நா ஒர்க் போய்டு இருக்கேன்றதுனால இன்னைக்கு லீவ் எனக்கு
ஓகே உம்
பாத்தீங்கன்னா அவுங்களோட ரிலேட்டிவ் வந்து எறந்துட்டாங்க அதனால இன்னைக்கு லீவு விட்டுருக்காங்க எனக்கு
செரிங்க உம் உம்
எனக்கு பாத்தீங்கன்னா ஒர்த்தானது ஒர்த் பாத்தீங்கின்னா மைண்ட் ப்ரஷர் ஒர்க்கு தான்
செரி உம்
ஹாட் ஓர்காவே ங்களா அந்த பிரஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவும் இருக்கும் உன்னேன்னு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த சம்பும் பாத்த
வந்து ஹோம் ஒர்க் பண்றது வந்து கொஞ்சம் நமக்கு ரிலா
ஆஹ ஒன்னு அதுருக்குங்க சிஸ்டர் ஒன்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட் நைட்டு வந்து பாக்கும்போது இந்த சமையலு உன்னொன்னு இந்த பாத்திரம் கடக்கறது துணி கடக்கறதெல்லாம் பாத்து கஷ்டமா இருக்கும்
இப்ப நாங்க வீட்ல இருக்கேன்னா ஹவுஸ் ஒய்ஃப்தா ப்ப இதுலுமே சில வேலைகள்தா இன்னக்கி சம் வேலையெல்லா முடிச்சாலுமே இந்த சிங்க்ல பாத்ரோ இருக்கதா செய்யுது அது வெளக்கணுன்னா ச் அப்றோ பண்லா அப்டின்ட்டு ஒரு தாட் வந்துரு ஆனா நீங்க கண்டிப்பா அத முடிச்சிட்டு ஜாபு போணுத் திருப்பி ரிட்டன் வந்து கண்டினியுவா ஒர்க் பண்ணனு
நா படுக்கறதுக்கே ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாரி ஆயிடு சிஸ்டர் நைட்லயே நைட்ல படுக்குறதுக்கு லெவன் தேர்ட்டி
ஆஃப்டர்நூன் டைம் வந்து ஆ ரெஸ்ட் எடுத் த்துக்கலா உன்னால அதல்லா முடியாதுங்க
ஆமா சிஸ்டர் கால்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்டிக்கு எந்த்ரிக்கணு மறு அப்டி ஏஞ்ச்சு திருப்பி அது அது சொல்லுவாங்கல்ல ரிப் ட்ரீட்டு அப்டினுவாங்க தெரியுங்களா ஞாபகோ இருக்குங்களா அப்டியே அந்த ரொட்டேஷன் போயிட்டே இருக்குங்க சிஸ்டர் எனக்கு சண்டே கூட பாத்திங்கன்னா சண்டே வந்து கொஞ்ச மார்னிங் மட்டு அன்னக்கி மட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல ஒரு ஒன் அவர் லேட்டா எந்திருப்பன்னு வச்சுக்கங்களே
ஆமாம்மா இருந்தாலு நம்ம ஒர்க்கு ரொட் டீம் ஒர்க் இருக்கதான செ த்தி நமக்கு
ப்ப டபுளா இருக்கு சி்ஸ்
அதா கொழந்தைங்கல்லா வீட்ல இருப்பாங்க அவுங்களுக்கு பிடிச் ச்சுது சமைக் வக்கிணு அவுங்களுக்கு கேர் பண்ணணு அயன் பண்றதுக் இது இந்த மாதிரி கொஞ்ச எக்ஸ்ட்ரா ஒர்க்தான இருக்
ஆ நா நான்வெஜ் வேற எடுத்துட்டு வந்துருவாங்களா ல்ல ஒன் வீக்கு பாத்தீங்னா அந்த எதனா இந்த ஒர்க்ல இந்த ஒன் வீக்ல டைம் இல்லாம துணி எல்லா விட்டுட்டு போயிருவாங்
அதா அதா திரும்ப அத ஃபுல்லா வேல பாக்கணும்ல
ஐயயோ சிஸ்டர் அது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு சிஸ்டர்
சொல்லி வீட்ல இருந்தன்னாலு அது ஒரு வகை கஷ்டமா இருக்குன்னு நெனைக்கிறோ போறவங்களுக்கு அது வெட கஷ்டந்தா
வீட்டுல இருகவங்க பாத்தீங்கனா அந்த ஒர்க்க இப்ப இப்ப சொ சொல்லிட்டே இருப்போம் ஆனா கடசி பாத்தீங்கனா குழந்த வராது குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஹாபனர் மின்னடிதான் உழுந்து உழுந்து பாத்ர வேலக்குறது இங்குண்டு கிலின்பன்றது அடு அப் பாத்தீங்கனா அதே வேல இருந்துட்டே இரு
அதான் வேல இப்ப முடியாது இப்ப நீங்க கால முடிச்சுட்டு போயிட்டு டிங்கனா திருபி நைட் ஒர்க்லாம் வந்து ஆனா எங்களுகு அப்டிக் அந்த இது அப்பறம் செய்வோம் அப்பறம் செய்வோம்னு சொல்லிட்டு நாங்களும் அது சோம்பேறிதனத்த போஸ்போன் பண்ணி ட்டு மொத்தமா வச்சு செய்யணும் ஈவினிங் உகாந்து திடுத்து எல்லாவெளையும் ஸ்பீட ஆவ பிள்ளங்க வரதுக்குள்ளா எல்லாமே
ஈவ்னிங்கள பசங்க அந்த ஸ்நாக்ஸ் ஷா நீங்களே பிரிப்பார் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல வெளியில
நாங்க வந்து மேக்ஸ்ஷி மாம் வந்து தம்பி வந்து அப்டியே டியூஷன் போயிடுவாங் அதனால வெளியிலதான் அவங்க அதாவது சும்மா சிம்ளா ஏதாவது நிறய வந்து இப்ப புட்டு அந்த மாதிரியெல்லாம் விக்கிது ஹல்தியவே அந்த மாதிரி ஏதாவது உன்ன வாங்கி கொண்டு போய் விட்டுருவாங்க பாப்பா வந்துட்டு போவா உம் ஆமா பக்கதுலேயேதான் ஸ்கூல் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்
அப்டிங்களா ப்ரோ ஒக் போவாங்களா
என்னவா
அண்ணா ஒக்கு போரேவாங்களா கேட்டோம்ஸ்
ஆமா அண்ணா ஒர்க் நாங்க வந்து சொந்த தொழில்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் பிசினஸ் வந் பண்ணிட்யிக்கோ அதனால வந்து எங்கட் எங்வீட்லேயே தான் அவங்களும் இருப்பாங்க நானுயிருப்பேனா ரெண்டுபேரும் இது பண்ணிகோம் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணுவோம் நாங்க மாடு வச்சுருக்கோம் பால்வியாபரம் பண்ணு
ஓகே ஓகே ஓகே
ஆமா ஆமா வீட்லயே பால் வியாபாரம் ஆஹ் அதனால அப்டியே போயிடும் நமக்கு கரெக்டா வேற சே ஆமா ஆமா ஏதோ ஃபுட் நீங்க வேற எதவும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் கேள்விப்பட்டீங்கான சொல்லுங்க
ஆஹ் இல்லைங்க சிஸ்டர் எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் எனக்கு செய்யவே தெரியாது அந்த அளவுக்கு பசங்க ஈவினி்ல வந்தா எதனா ஸ்னாக்ஸ் கேட்ட எனக்கு தெரிலன்னு தான் சோ சொல்ல அதுதான் நான் உங்க கேட்டன் நீங்க எதனா ஸ்னாக்ஸ் பசங்க நீ டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல வெளிலந்து வாங்கி கொடுப் நான் அதனால தான் கேட்டன் உங்களதானே
மேக்சிமம் வந்து அவங்க கேட்கறத ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நானே உட்காந்து இச் வீட்லயேதான்ப்ப பர் பண்ணிருவேமா இந்த சிக்கன் ரைஸ் அ அப்றம் வந்து ப்ச் கேள் பூரி மசால் பூரி அதெல்லாம் நான் ரே இப்ப நீ நானே அதுல எப்டி இருக்கோ அது மாரி பாத் ஓரளவு நானே டைம் இருக்குதானே அதனால உக்காந்து ஈவ்னிங் நேரம் ஃபிரியா இருக்குற நேரம் வந்தோனே நான் செஞ்சி கொடு
சி சிக்கன் சிக்ச்ட்ரிபைவ் நீங்க பிரிப்பர் பண்ணுவீங்களா சிஸ்டர்
என்னாம புரியல
சிக்கன் சிக்ச்ட்ரிபைவ்
ஆ அது நானா ரெடிப்
அது பாத்தீங்கன்னா எங்கு வந்து ஆட் பண்ணாம கிரிப்சியா வர்றதுக்கு டிரிப்சி எதுனா சொல்லுங்கா பாபோம்
எகு ஆட் பண்ணாம கிறிஸ்பியா வர்றது
ஆஹ் ச் எனக்கு அந்த எக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ் மல்யனு
ஓகே நீங்க எக்கு அ ஸ்கிப் பண்ணனுனா மைதாமாவு இருக்குல்ல மைதா மாவ வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும்
உம்
அஹ் மைதா மாவு கொஞ்சம் அந்த எக்கு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா கொஞ்ச ஸ்ட்ரிக்கி அந்த மாவு மசாலால்லாம் அத ஒட்றதுக்கு ஓகேவா இப்ப நீங்க சிக்கன் சிக்ஸ்டி பை வந்து ஆமா கொஞ்சோண்ட் மைத மாவ கரைச்சு வச்சிட்டு அல்ல கள்ள மாவ அதுல கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கால்ல மாவவே பொடி போட்டு மைதா மாவ கறச்சி த லிக்விட மேல ஊத்தி நல்லா பெனஞ்சிட்டு உப்பெல்லாம் போட்ருவோம்லா லெமன் ஒரு அர அர லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா ஆ மசாலா வந்து நான் மேக்சிமம் இந்த சிக்கன் போடி தான் போடுவேன் தனியாலா கூட மாட்டேன் அது போக ந பண்றது சொல்லோ இலாம போடுறதுக்கு போட்டுட்டு போட்டு கடைசியா வந்து உ அதாவது நீங்க கே எஃப் சி சிக்கன் மாரி வரணும்னா இந்த கான் சிப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா
கான்செப்ஸ் கடையில விற்கீங்களா சொல்றீங்களா அஞ்சுரூபா பாக்கெட்லாம்
ஆமா நம்மளே வாங்கி வீட்டுல வருகுற மாரி இருக்கு இருக்குலா கான்சிப்ஸ்அத வந்து வந்து வறுத்து அத நல்ல கொஞ்சம் நொறுக்கிக்கணும் ரொம்ப நைச நொறுக்காம ஒரு அளவு நறுக்கிட்டு அத கொஞ்சம் தூவி விட்டு நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே கே எஃப் சி சிக்கன் மாரி வரும்
அப்டிங்களா
ம் கொஞ்சம் நான் பெரிய பெரிய பீஸுக்கு சொல்றேன்
நீங்க லெக்பீஸ்லசொல்றீங்கல இல்ல நார்மல் கட்
அ லெக் பீஸ் லெக் பீஸ்சு கொஞ்சம் பெரிய பீஸ்க்கு சொல்றேன் விங்ஸ் மாதிரி இல்ல நார்மலா சிக் சிக்கன் வச்சிருக்கேன் அதுக்கு நீங்க பிரிப்பர் பண்ணனும்னா பைனலி நான் சொன்ன மைதா சரி மைதாம கொஞ்ச கரைசல போட்டு நல்லா பேணஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசால் பொடியை போடுங்க போட்டு உப்பு அர அ அர எலுமிச்சம்பளம் எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு கடைசி லாஸ்ட்டா ஒரு அர மணி ஊடுனதுக்குப்புறம் கான்ஃபளர் மாவு மேல போட்டு நல்லா பேனஞ்சிட்டு கான்பிளவர் மாவு நெறைய கொடுங்க அதுக்குதான் நான் உப்பு ஆட் பண்ண சொல்றேன் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராபன்னிங்கேங்க எனக்கு அவ ரொம்ப போடும் போது உப்ப டம்ப் பண்ணிடும் உப்போட தன்மைை குறைச்சும் நீங்க போட்டுட்டு ஒரு நல்ல ஆனா ஒரு மூணு மணி கிட்ட ஊற வச்சிருக்கங்க சிஸ்டர் ஊற வச்சிட்டு போட்டு பாருங்க நல்லா உள்ள புல்லா சாருஇறங்கி சூப்பரா இருக்கும்
ஓகே ஓகே சி
ம் ஆமா ஓகேமா ஓகேமா ரைபண்ணி பாருக நல்லா இருக்கும் ம் ஓகே சிஸ் ஓகே சிஸ் பாப்பம் புஷ்